வணக்கம் தோழி.
அம்.
ஹலோ?
ஹலோ தோழி நா பேசறது உங்குளுக் கேக்குதா தோழி?
ஆ இப்ப கேக்குது.
ஆ நல்லார்க்கே தோழி நீங்க நல்லார்க்கிங்ளா?
ம் நா நல்லாருக்கே. நீங்க சாப்ட்டாச்சா இரவு உணவு?
இரவு உணவு சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டிங்ளா?
தோழி என்ன
தோச சாப்ட்டே சொத் தோழி நீங்க என்ன சாப்ட்டிங்க?
அ நெட்ஒர்க் இஷ்யூவா தோழி கிளியரா வாய்ஸு உங்குள்து கேக்ல எனக்கு.
வாய்ஸு வ பிரேக் ஆயி கேக்கற மார்ருக்கு தோழி.
அ ஆ சரி சரி இதோ வெளிய வரே. இப்ப கேக்குதான் பாருங்க.
ஆ சொல்லுங்க தோழி.
ஆ தோழி நீங்க இரவு உணவு தோசை சாப்பிட்டீங்களா?
ஆமா தோழி இரவு உணவு முடிச்சாச்சு தோழிஸ் எல்லாரு சாப்ட்டாச்சு.
ஆ சரி. அ அ அ உங்குளுக்கு பிடித்த உணவு என்ன தோழி?
எனக்கு பிடித்த உணவு ம் சாம்பார் தோழி சைவம்.
அப்டியா நீங்க சைவமா?
ஆ அசைவமு ரெண்டு நா ஆனா ரொம்போ மிகவும் பிடித்தது வந்து சாம்பார்
ஆ செரி ஆ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சாம்பார் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா சைவத்துல சாம்பார் அசைவத்துல சிக்கன் தான் தோழி
ஓக்கே தோழி ஓக்கே எனக்கு அசைவத்தில வந்து மீன் பிடிக்கு தோழி சைவத்தில வந்து சாம்பார்
ஆ சரி ஆ சரி நீங்க ஆ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சாம்பார் செய்வாங்க இல்லையா நீங்க எந்த மாதிரி சாம்பார் செய்வீங்க
எனக்கு மிகவு பிடித்த சாம்பார்னா பச்ச மிளகால மசால எல்லா எதுவு போடாம பச்ச மிளகாய் மட்டு போட்டு சாம்பார் வைப்போல தோழி வெள்ள சாம்பருன்னு சொல்லுவாங்க பேரு தோழி கேக்குதா நா பேசுறது
ஆ நீங்க பேசிட்டே இருங்க நா வந்து ஊ சொல்ல மாட்டே கேட்பே
ஆ செரி ஓக்கே தோழி வெள்ள சாம்பார் தா தோழி எனக்கு மிகவு பிடிக்கு ஆ அது எப்படி வைக்கணுனா ஆக்சுவலா பருப்பு தக்காளி வெங்காயோ சின்ன வெங்காயோ பச்ச மெளகா பச்ச மெளகா மட்டு தா போடனு ஐந்து அல்ல ஐந்து இல்லன்னா ஆறு போட்டு அந்த பருப்போடயே நல்லா ஃபர்ஸ்ட்டு ஆ பருப்ப நல்லா வேக வெச்சு எடுத்துக்கணு அதுக்கப்புறோ காயி கொஞ்சமா சிறிதளவு பொடி சேத்து ஆ தேங்கா சோம்பு அதுலேயே மிக்ஸ் பண்ணிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயோ போட்டு மறுபடியு பச்ச மெளகா போட்டு தாளிச்சு ஆ ய நம்மா பருப்பு காயெல்லா வச்சிருக்கோல அது எல்லத்தையு எடுத்து ஊத்திட்டோம்னா கடைசியா மாங்கா போட்டு எறக்கனம்னா சாம்பரு சுவா சுவையா இருக்கு தோழி
அப்படியா ஆ சரிம்மா நா ஒரு முற இது மாதிரி செய்து பாக்குறே
ஆ பா செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தோழி அடுத்த முறை பேசும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா என்னோட குழந்தைகள்ல இருந்து எல்லாரு விரும்பி சாப்பிடக்கூடியது ஏன்னா சாம்பாரு மசாலா போட்டு வைக்கிற சாம்பாருக்கு இதுக்கு நெறையா வித்தியாசங்கள் இருக்கு தோழி
ஆமா சாம்பார் வந்து பச்ச மிளகா சாம்பார் நல்லாதா இருக்கு நானு கேள்விப்பட்டிருக்கே நா எப்டி சாம்பார் வைப்பே அப்டின்னா ஆ முக்கால் பங்கு துவரம்பருப்புன்னா கொஞ்சு சிறிதளவு பயத்தம் பருப்பு சேத்துபே தோழி சில பேர் பாத்தீங்கன்னா பைத்தம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க சாத சாம்பார் வந்து சில பேர் பைத்த பருப்பு சேக்க மாட்டாங்க ஆனா நா சேத்துப்பே ஏன்னா அதுல கொஞ்சு திக்னஸ் கெடைக்கு ருசியு அந்த ருசியு எனக்கு பிடிக்கு ஒ ருசியு எனக்கு பிடிக்கு அதனால வந்து கொஞ்சு பயித்தபருப்பு சேத்துப்பே அப்றோ குக்கர்ப்ப துவரம்பருப்ப கழுவிட்டு துவரம்பருப்ப கழுவிட்டு அத கொஞ்ச நேரோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல சின்ன வெங்காயோ தக்காளி பச்ச மிளகா இதெல்லா போட்டு ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷோ இல்லன்னா ஒரு அஞ்சு நிமிஷோ ஊற வச்சுட்டு அதுக்கப்றோ குக்கர்ல வச்சாக்க ஆ சீக்கிரமா வெந்துருந்தோழி அதனால நா முதல்ல அந்த மாதிரி கொஞ்ச நேர ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர்ல ஒண்ணு அல்லது இரண்டு விசில் வச்சு எடுத்துக்குவே தோழி அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு காய்கறிகள்ளா அரிஞ்சுட்டு ஆ அதுல என்னென்ன காய்கறிக நா போடுவே எனக்கு என்ன சாம்பார் பிடிக்குன்னா முருங்கக்கா மாங்கா கத்திரிக்கா போட்டு செய்ற சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு தோழி நா அந்த சாம்பார் செய்வே
சேரி செரி தோழி
ஆமா அந்த காய்கறிகள போட்டு பாதி வெந்ததுக்கு அப்றோ தா உப்பு போணு உப்பு போட்டதுக்கு அப்றோ குழம்பு மிளகாய் தூள் போடுவே சாம்பார் பொடியெல்லா நா போட மாட்டே தோழி அது வந்து உடம்புக்கு நல்லதி ல்ல அப்டின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல அப்டின்னு சொல்லிட்டு நா அ பயன்படுத்துறதி ல்ல அதனால குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்டு ஆ அது கொஞ்சோ கொதி வந்ததுக்கு அப்றோ கொஞ்சமா தேங்கா ஆ கொஞ்சமா சீரகோ கொஞ்சமா பெருஞ் சீரகோ சேத்து பச்சமிளகா கூட அதுல வச்சு சேத்து அரச்சி அந்த புளியோட சேத்து அதுல ஊத்துவந்தோழி
ம்
ஆ அதுக்கப்பறமா தாளிச்சி கடுகு அ கருவேப்ல இதெல்லா தாளிச்சு அதுல சாம்பார்ல கொட்டிடுவே தோழி அது கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு இறக்க போம்போது ஆ பச் நல்லா கம் போது பச்ச தமல்லி கொஞ்சமா போட்டு இறக்குனா நல்லா வாசமா இருக்கு தோழி சாம்பார்
நீங்க சொன்ன சாம்பார் வந்து நா ஒரு முறை வந்து முயற்சி செய்து ஏ பேமிலியோட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் மதிய உணவா நா தயார் செய்து குடுத்து வுட்றே தோழி எப்டி இருக்குன்னு பாத்துட்டு சாப்டுட்டு உங்களுக்கு வந்து அதோட எப்டி இருக்குன்னு பாத்துட்டு உங்ககிட்ட சொல்றே தோழி நா
ஆ சரி மா மு நீங்க முயற்சி பண்ணுங்க இன்னொன்னு கூட நா வந்து சாம் பருப்பு சாதம்னு சொல்லிட்டு நா ஒண்ணு செய்வே நீங்க அதோட முயற்சி பண்ணி பாக்கலாம் லஞ்சு பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இத மாதிரி கூட நீங்க முயற்சி பண்ணி குடுக்கலா கொழந்தைங்களுக்கு ஆ பாத்தீங்கன்னா ம வெங்காயோ தக்காளி பருப்பு இதெல்லா வேக வச்சுக்கிட்டு அதிலயே பாத்தீங்கன்னா காய்கறிகள் ஆ நம்ம என்னென்ன காய்கறி நம்ப நெனக்கிறோமோ எல்லா காய்கறியு போட்டுட்டு வேக வச்சுட்டு் நீ எல் சாதத்தையு அதுலயே சாதத்துக்கு இப்ப நம்ம பிரியாணிக்கு தம் வப் போயி‌ல்லையா அந்த மாதிரி இப்ப ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வெப்போ அப்டின்னா இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வெக்கணு நா சொல்ற பிசுமல்லா பாத் அது பேர் வந்து பிசுமல்லா பாத் நா சொல்ற சாப்பாடு
ஆ ஓகே தோழி கேள்விப்பட்டிருக்கேன் தோழி இந்த வ வத ஐயப்ப எப்டி செய்யணு‌ தெரியாது நீங்க சொல்லுங்க தோழி ‌நா டை முயற்சி பண்ணி பாக்குறே
ம் சரிம்மா ஆ நீங்க பருப்பு ஆ அரிசி, காய்கறி கள் அ எல்லாமே சேத்து ஆ ந வேஹ வச்சர்ணு ஒரு மூணு விசில் வரைக்கு வேஹ வெச்சிர்ணு தண்ணி மட்டு இப்ப நம்ப ப்ரியாணிக்கு பாத்தீங்னா ஒரு டம்ளர் வெப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வெக்கிணு ஏ சாரிம்மா ரெண்டு டம்ளர் தண்ணி வெப்போ மூணு டம்ளர் தண்ணி வெக்கிணு ஆ சாதத்துக்கு அந்த சாதத்துக்கு தண்ணி வெச்சிட்டு அத நல்லா வேஹ வெச்சு எடுத் துக்கிட்டு நல்லா குழைவாவே இருக்கு அத சாப்புடும் போது நல்ல ருசியா இருக்கு வேக வெச்சி எடுத்துட் டு அதுக்கப்றோ ம் தாளிப் வந்து எப்டி குடுப்போ அப்டினா ஆ கருவேப்பில்ல கடுஹு இதெல்லா போட்டு தாளிப்பு குடுக்கணு அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணு அப்டின்னா கொஞ்சமா புளி கம் பட்ட, அ க்ராம்பு ஆ அப்றோ பாத்தீங்கன்னா பட்ட மிளஹா பட்ட மிளகா சேத்து நல்லா வறுத்துட்டு எண்ண சட்டில வந்து மிதமான சூட்ல வறுத்துட்டு அத பொடி பண்ணி அந்த பொடிய கடசியா தூவிட்டு நெய் கொஞ்சோ அதிகமான நெய் கொஞ்ச அதிகளவு சேக்கணு சேத்துட்டு அத நல்லா கிண்டீட்டு எறக்க போம்போது பாத்தீங்கன்னா நல்ல வாசமா இருக்கு தோழி சாப்பட்றதுக் பாத்தீங்கன்னா நல்லா ருசியா இருக்கு
சேரி தோழி நா நீங்க சொன்னது மாரி இந்த செய்முறைகள வைத்து இந்த பெசிபெல்லா பாத் வந்து என்னோட கொழந்தைகளுக் வந்து மதிய உணவாக பள்ளிக்கூடத்திற்கு வந்து செய்து கொடுத்து விட்டு இது எப்பிடி இருக்குன்னு பாத்தட்டு நா உங்கள்ட்ட சொல்றே தோழி
ஆ பாருங்க குழந்தைகள் விரும்பி சாப்புடுவாங்க என்னுடைய குழந்தைகள் விரும்பி சாப்புடுவாங்க அதனால் வாரத்துக்கு இரு முறையாவது இது மாரி செய்து குடுப்பே
இப்ப வந்து வெயில் அதிகமா இருக்கறதுனால நீங்க சொல்ற அந்த பருப்பு இது வந்து கொழந்தைகளுக் வந்து அ ப்ரோட்டீனாவு இருக்கு ஒடம்புக்கு தேவையான பருப்பு வகைகள் பருப்பு பொடி இது மாரி சாப்பாடு குடுத்துட்றது இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷ் யோ தோழி அ இந்த புளி கொழம்பு, கார கொழம்பு இது மாரில்லா குடுத்துவுடாம பருப்பு வகைகள், கீர வகைகள்ல நீங்க சொல்ற மாரி இந்த பாசி பருப்ப வச்சு கூட்டு அ சாம்பாரு இந்த பெசி பெல்லா பாத்து் அ இதுலே ஒன்னு மோர் கொழம்பு இந்த மாரி வெயிலுக்கு அ அடுத்த முறை நீங்க வந்து எங்கிட்ட பேசும்போது கூட இந்த மாரி எனக்கு மதிய உணவு பசங்களுக்கு வந்து இந்த வெயிலுக்கு எப்பிடி கொண்ட்டு போலா அப்டிங்கிற இத பத்தி உங்ளுக் இன்னு நெறைய தெரிஞ் சிதுனா என்னோட பகிர்ந்துக்குங்க தோழி
ஆ கண்டிப்பாமா நா உங்க கூட நறையா பகிர்ந்துக்கிறே உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளையும் நா உங்களுக்கு சொல்லி என்க்கு குடுங்க தோழி உங்களுக்கு குறி உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகளையு எனக்கு சொல்லி சொல்லி் குடுங்க தோழி வேற என்னென்ன உணவுகள் நீங்க பள்ளிக்கு கொடுப்பீங்க தோழி
பள்ளிக்கு குடுக்கறது தோ இப்ப வெரைட்டி ரைஸ் வந்து ஒரு டூ டேஸ் தா தோழி வந்து குடுப்பே மத்த நாட்கள்லா பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கொழம்பு பொரியல் இது மாரி வந்து குடுத்துவுட்றது பசங்களுக்கு தனியா கெளறி குடுத்து வுடாம தனித்தனியா குடுத்து குடுத்துட்றது ஏனா வீட்ல குடுக்கும்போது அந்த விடுமுறை நாட்கள்லயு என்னுடைய கொழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா அந்த வெரைட்டி ரைசே தா வீட்ல கேக்குறாங்க அதனால இந்த வாரத்துல அஞ்சு நாள் ஸ்கூல் ஐந்து நாட் கள் இருக்கும் பொழுது ரெண்டு நாட்கள் மட்டு வெரைட்டி ரைஸ் குடுத்துட்டு மீதம் மூண் நாளு கொழம்பு பொரியல் இந்த மாரி புரோட்டீன் சார்ந்த கல்ல அவிச்சு குடுக்குறது கொண்ட கல்ல கொள்ளு அப்றோ பயிறு மொள கட்டின பயிறு நிலக்கடல இது எல்லா வந்து மொள கட்டி கொஞ்சோ கொஞ்சோ குடுத்து அதுல தேங்கா ஆட் பண்ணி குடுத்துருவே தோழி
நல்லது தோழி நன்றி தோழி மீண்டும் ஒரு அழைப்புல சந்திக்கலாம்
நன்றி தோழி அடுத்த ஆ அடுத்த அழைப்புல வந்து நம்ம வந்து பேசலா தோழி நன்றி தோழி
நன்றி